ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீலா
அப்றோ
ரொம்ப பிஸியோ ஆளே பாக்க முடியில பேச முடியில
இல்ல
ஆஹ்
லீவுக்கு ஊருக்கு போனேல பிஸியா இருந்தோ
ஆஹ் எப்படா எஸ்கேப்பாய் ஒங்க ஊருக்கு போவோன் இருந்தீங்கலோ
ஆமா மா ஊர்ல திருவிழா நட சேர்
ஆஹ் ஆஹ்
ஊர்ல ஒரு திருட் எட்டு நாள் திருவுழா அங்க பொய்ருந்தோ ஆ
வீட்ல எல்லாருமே வா உங்க அத்த எல்லாருமே வா
ஆமா எல்லாருமே பெயிருந்தோ சோ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பொயிட்டே அவங்கலா அப்றோ வந்து ஜாயின் பண்ணாங்க
ஓ சேரி சேரி ம் யாருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆ நல்லாருக்கே ஸ்கூலுக்கு போயிட்டே
ம் ம் சொல்லி ட்டு ஆஞ்சியோ பண்ண கூட்டிட் போனோ
செரி
ஆன்ஜியோ பண்ண கூட்டிட்டு போனோ ஆனா ஆன்ஜியோ பண்ணா பண்ண முடியாது ஓபன் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுன்ட்டாங்க
ஆ
கேக்குதா
கேக்குது கேக்குது நீங்க ஸ்பீக்கர்ல போட்டுருக்கிகளோ ஆ
ஸ்பீக்கர்லாம் இல்லை இல்லை நார்மல் கால்ல தான் பேசறேன் ஸ்பீக்கர்லாம் இல்லை
ஆ இல்ல
இப்ப கேக் எக்கோ அடிக்குதா
ஆ
அப்புறம் ஆன்ஜியோ பண்ண முடியாது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்ட்டாங்க
ஆ ஓகே
அப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணனும் மதுரையில ஹாஸ்பிட்டல்ல பண்ணோம்
சரி
ம் பரவாயில்ல நல்லா இருக்காரு ம் நல்லாயிருக்கார்
சேரி தம்பி என்ன ஸ்கூல் போய்டானா
ஆமா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் போறாங்கல்ல போயிட்டாங்க ஸ்கூல்ல எல்லாம் ரெகுலரா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க
அ
ம்
எப்புடி இப்ப சென்னை வந்ததுதே புடி
உங்க ஊர்ல வெயில் கொளு இங்கயு வெயில் ஜாஸ்தி ச்தியதா இருக்கு மழை மலைன்னு போடுறாங்க ஆனால் மழை வர மாட் ட்டிங்குது
ஆ
என் சேரி நாங்களு அப்புறோ வெயில் தாங்க முட்லேன்ட்டு ஒரு ஏ சி வாங்கிட்டோ முந்தா நேத்துதா வாங்குனோ
ர சொல்லவே இல்லையே ஆ ஆ
ஆ ஓ ஓல்டாஸ் ஏ சி வாங்குனோ ஒன்ற டன் வாங்குனோ
ஆ ஆ
ஒன்னு இன்ஸ்டால் பண்ல ஆ நல்லாருக்காங்க நல்லா இருக்காங்க இல்ல நாங்க கொஞ்சோ வெளியில போறோன்னோனே இன்ஸ்டால் பண்ண வர்ல செரி ரெண்டாது எங்க வீட்லயு ஆள்ட்ருக் க்குணுல்ல இன்ஸ்டால்
ஆமா
அதனால நாங்க யாரூ இல்ல செரி ச சண்டே வர சொல்லி ஃபோன் பண்ணோ ஆனா சண்டே வந்து அ அவுங்களுக்கு அவைலபிளா இல்ல யாரூ இன்ஸ்டால் பண்றவுங்க
ம்
ம் சேரி எங்க வீட்லயு நியா சனிக்கிழமதா இருப்பேன்னு சொன்னாங்க செரி சனிக்கிழம பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டோ இன்னு இன்ஸ்டால் பண்ல
ஏ சிய வாங்கி வந்து வீட்ல வச்சுட்டு சனிக்கிழம வர வெயிட் பண்றது நீங்கதே
ஓகே என்ன பண்ணுறது ஆள் இருக்குணுல்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு
ஆமா ஆமா இப்ப எங்கத்த உங்க அத்த உங்களோட இருக்காகளா இல்ல அவுங்க ஊர்ல இருக்காகளா
இல்ல ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டோ நாங்க ஊர்ல வந்து திருவிழா நடந்துச்சுல்ல எட்டு நாள் திருவிழா நடக்கூ அ மாரியம்மன் கோயில் திருவிழா அது வந்து ம் எட்டு நாளு நைட்டுதா திருவிழா நடக்கூ ம் நைட்டுதா ஒரு எட்டு மணி போல போயிட்டு ஸ் சாமிய அலங்கரிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க வந்து திருப்பி கோ கோயில்ல வெச்சு கும்மியெல்லா அடிச்சுட்டு அ பானக்கோ சுண்டக்கல்லை எல்லா குடுக் ப்பாங்க அது ரெண்டு மணி ஆயிடூ முடிச்சு ட்டு வீட்டுக்கு போறதுக்கு அந்த ஃபெஸ்டிவல் எ ட்டு நாளைக்கு நடக்கு நல்லாருக்கும் ஊர்ல ஆமா எட் ட்டுநாள் நைட் நைட்டு தா திருவிழாவே எட்டு மணிக்கி வந்து ஸ்டார்ட் ஆகு சாமி அப்பதா போய்ட் ட்டு ஒரு கொளக்கரைல வச்சி அபிஷேகம் பண்ண ஆரம்பிப்பாங்க
ஆ
அ அபிஷேகம் பண்ணிட்டு அப்பறோ அலங்காரம் பண்ணிட்டு பத்து மணிக்கு தா சாமிய கு அங்கருந்து கோயிலுக்கு கூட்டிட்டு வருவாங்க கொளக்கரையிலருந்து
ஓ
ஆ ஓ ஒருத்தர் முறப்படிருக்குல்ல ஒரு ஒரு ஊர்ல ஒன்னொன்னு இருக் குல்ல எந்த வகைரா எந்த வகைரா அப்டின் சொல்லிட் டு ஒவ்வொரு நாளிக்கு ஒவ்வொரு வ கேராக்காரங்க பண்ணுவாங்க செலவு அந்த சாமிக்கு உள்ள து அப்புறோ பிரசாதம்னா குடுக்குறாங் னால அதெல்லா வந்து ஒவ்வொர் நாளிக்கு ஒவ்வொரு வகையராகாரங்க பண்ணுவாங்க
ஆ
ஆ ஆ ஆ ம் தனியா செலவு பண்ணுவாங்க டெய்லியு ரா தியு சுண்டக்கல்ல பானக்கோ வேற ஏதாவது லட்டு ஜிலேப் பி அந்த மாரி ஏதாவது குடுப்பாங் ஆமா ஏ பையெ எங்க அக்கா பையெ ஊர்லந்து வந்திருந்தா தங்கச்சி பையே லருந்து அந்தமான்லருந்து வந்திருந்தா மூணு பேரு சரியான ன்ஜாய்மெண்ட்டு நல்லா ஆட்டோ எல்லா நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி ஆயிடுதா இதெல்லா பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வறதுக்கு அதனால காலைல கொஞ்சோ லேட்டா எந்திர்ச்சாய்ங்க
ஆ ஆ
அதனால பொழுது ஓடிருச்சு
திரும்ப உங்க ஊருக்கு வரதே இவிர்ப்பு இல்லாமயே உங் மகே இருந்திருப்பியா
ஆமா திருப்பி எப்ப வருவோன் தா கேட்டா அடுத்த லீவுக்கு போலான் சொல்லிதா கூட்டிட்டு வந்திருக்கே
சேர் சேரி இப்ப எத்னாத் ஸ்டாண்டட் போயிருக்கா
இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
சிக்ஸ்த்தா சேர் சேர் சே
ம் ஆமா காலு அவுங்களுக் திருப்பி வீங்கிட்ருக்கு ரெண்டாவ்து இப்ப எட்டாம் மண்டாப்படி வரு இன்னோரு மண்டாப்படி மட்டு ஒரு மண்டாப்படின்னு ட்ரு நடக்கல திருவிழா செவ்வா புதன்ல முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் செவ்வா வந்து உன்னோரு லாஸ்ட்டு மண்ட அப்படி நடக்கு அது இன்னிக்கு தா லாஸ்ட்டு மண்டாபிடி அதனால அ அதுக்காக இருந்தாங்க ரெண் ரெண்டாவது எங்க குலதெய்வ கோயிலோட கும்பாபிஷேகோ நடக்குது
ம்‌ ம்
அங்க காரக்குடி பக்கத்துல ஒரு ஊரு தா
ம் ம்
அதுனால அங்க இப்ப இருந்துட்டு வரேன்ட்டு இருந்துட்டாங்க
சேர் சேரி சார் ஆம்மா நீங்க ஸ்கூல் டயனால நீங்க திரும்போ வர முடியாது
ஆமாமா ஆமா
நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா லீவ
வேல கரெக்ட்டா இருந்துது அ அங்கங்க போய் போக பாக் க வர டுவண்ட்டி டேஸ் எல்லாமே என்கேஜ்மெண்டாவே தா இருந்தது ஆம்மா கொஞ்சோ பிஸியா தா இருந் தே அடுத்தடுத்து வேல இருந்து கிட்டே இருந்த தா அங்க போனோ ஹா அ ஹாஸ்பிட் டல் போ து நாள் போச்சு திருப்பியு ஊர்ல ஃபெஸ்ட் அதா எங்க சித்தப்பாவ்க்கு ஆட் ஆப்ரேஷன் பண்றாங் சொன்னாங்களா அங்க ஹாஸ்பிட்டல்ல நால் நாள் இருந்தே அப்புறம் நா அப்புறம் இங்க வீட் சித்திக்கு வந்து வீட்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துது அதுக்கப்புறம் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புற வீடு கிளீன் பண்றது அது இதுன்னு கரெக்டா பத்துருவுல டெய்லி திருவிழா போச்சு அது கடகடன்னு ஓடிடுச்சு.
ஆ அது வத்ரு எப்டியாருந்தாலு லீவ் போனதே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு போங்க
ம் ஆமா
ம் எப்ப ஊருக் போனீயே ஒண்ணா தேதியே போய்டியலா
இல்ல மூணாந்தேதி நாலாந்தேதியே ஸ்கூலு மூணாந்தேதி நைட்டு ட்ரெயின் புக் பண்ணிருந்தோ மூணா தேதி நைட்டு வந்துட்டு காலையில வாங்க எ ஏழ்றைக்கு வந்தோ ஏழ்றைக்கு வந்தவோனே கெளப்பி கொண்டு போய் விட்டாச்சி
பாவோ அவே
பாவோ அவே அதுக் என்ன பண் பண்றது ஏனா கரெக்டா திருவிழாவு அந்த ரெண்டு மூண்லயு வந்துடுச்சி அப்ப ரெண்டு மூணு வரும்போத் கு நம்ம அதுக்கு தகுந்தாப்ல அப்றோ அந்த மாரி தான பண்ணனு
அம்மா
ம் அப்பறோ அவ தம்பி அழுகாம போயிட்டாப்லயா ஸ்கூலு இல்ல மட்டு தானா மொத தடவ போறாப்ல
ஐயய்யோ என்னய கொடும படித் த்திட்டாங்க கொடும படுத்திட்டே அழுத்து போட்டு பாடா படித்தி கொண்டு போய் விட்றேன் நான் டெய்லியும் அவன
ம் ஸ்கூலு பசங்களோட எல்லாம் செட் ஆயிட்டா ப்ளயா
அதாவது மொத நாள் ரெண்டு நாள் விடும் விடும்போது ரொம்ப அழுதே இன்னைக்கி கொண்டே
இன்னைக்கி கொண்டைய் விடம் போது நா வீட்ல இருக்கும்போது அழுதே ஆனா உள்ள கொண்டு போய் விடம் போது அழுகய நிப்பாட்டிட்டே கரெக்ட்டா அந்த விட்ற டைம்முக்கு திரும்ப அவனுக்கு தெரியுது அதனால திரும்ப அதே டயத்துக்கே
க்கிறாங்க
ம் செரி செரி அப்றோ நீ சாப் ப்பலா என்ன செஞ்சீங்க
இன்னைக்கு தே செவ்வாகெழம சாம்பாரு காலி ஃப்ளவர் மாம்பலோ
உங்க பைய காலி ஃபிளவர்ல்லா சாப்புடுவானா ஸ்கூல்ல
அவனுக்கு இது ஸ்நாக்ஸ் மட்டுந் தா இது கிடையாது லன்ச்சல்லா கிடையாது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொன்று கொடுத்துருவே ஆப்பிளு வந்டா பன்னெண்டு மணிக்கெல்லா கூட்டி வந்தாச்சு தூங்குறயா‌ இல்லாட்டிதா இந்நேர உங்களுக்கு சவுண்ட் கேட்டு கேட் ட்ட
உம்
என்ட்ட பேசுறல்லோ இல்லையோ அவன கேட்டிருப்பீ இத்தனை தடவைக
ஆமா ஆமா
ஆமா அது தூங்குது நல்லா இப்பதா அவங்க அப்பாட அடிவாங்கிட்டு படுத்த
ஓ சேரி சேரி
ரொம்ப சேட்டை பண்றே அடம் புடிக்கிறயா ரொம்ப எயி்த்து நாலு மணிக்கு தா வருவா அவ இனிமேதா போய் கூப்பிட்டு வரணு அவள
ஓ சேரி சேரி
இப்பதே மகள சேர்த்த மாரி இருக்கு அதுக்குள்ள இவன ஸ்கூல்ல சேர்த்து அது எயி்த்து போய்டிச்சு
உம் இனி உங்களுக்கு டைம் கரெக்ட்
உம் என்னா இரும்புறா தம்பியா
ஆஹ் இல்ல இல்ல பக்கத்துல
செரி செரி செரி நீங்க பாருங்க நா கூப்பிறே
ஆஹ் செரி பாரு
ஆ சேர் பாய்